ஹலோ ஹலோ
ஹெலோ வணக்கம்
வணக்கம்
கேக்குதா சத்தமா
அ கேக்குது கேக்குது
சேரி சேரி என்ன பண்றீங்க நல்லாருக்க நீங்க எப்டி இருக் கிங்க
ம் நல்லாருக்கோ
என்ன பண்றீங்க
நாங்க சும்மாதா டிவி பாத்துட்ருக்கோ ம் பசங்க ரெண்டு பேரு ரீல்ஸ் பாத்துட்ருக்காங்க அத ஒக்காந்து நானு பாத்துட் ட்ருக்க ஆமாமா டிவில ஃபுல்லா ரீல்ஸ் தா ம் அ நல்லா அத ஒக்காந்து பே அ ஃபோன் குடுக்க மாட்டேன் ரொம்பா அதனால டி வி லயே யூடியூப் இருக் இல்லயா
அம்மா ஆம்மா
அதுல ரீல் ச போட்டு பாத்துட்ருக்காங்க
ஆ சேரி சேரிங்க அப்றோம் என்ன சமச்சீங்க
இன்னைக்கி நாங்க சாம்பார வச்சு கேரட் பீன்ஸ் பொரியல் வச்சோம்
ம் ம் சாம்பாருல என்ன போட்ருக்கீங்க
சாம்பார்ல கத்திரிக்கா முருங்கக்கா மாங்கா
ஆ நாங்க தெரியில இனிமேட்டுதா சமைக்கணு
சல் சரி சரி
ம் அப்பறோம் சொல்லுங்க கே இல்ல இல்ல நானு எங்க அம்மா தங்கச்சி எல்லாரும் தா
தங்கச்சியா சரி சர் சர் சர் சரி ம்
அப்பறோம் ஆமா ஆமா அம்மா சமைப்பாங்க
சர் சர் சரி
ம்
சொல்லுங்க என்ன பண்றீங்க
சும்மாதா ஒக்காந்துட்ருக்க
ம் இல்ல ஆக்சுலா நீங்க என்ன பண்ணீட்ருக்கீங்க
ஆக்சுவலா காலேஜ் படிக்கிற
சரி சரி சரி சரி ம் இப்ப லீவா
இன்னிக்கி லீவு
சாட்டர்டேங்கறனாலயா
ஆமா ஆமா அப்றோம் டி வி ல என்னென்ன பாப்பீங்க
எப்போ
டி வி ல என்னென்ன பாப்பீங்க
டி வி ல நாங்க என்னங்க நா டி வி யே ரொம்ப அதிகமா பாக்க மாட்டங்க
ஆ
அ எங்க டி வி நம்ம பாக்குறதுக்கு நம்மளுக்கு டைமே குடுக்க மாட்டாங்க அவுங்கதான் பாப் பாங்க பாத்தா ஏதாது ஒரு விஜய் டி வி ல ரெண்டு சீரியல் மட்டு பா போ அவ்ளதா மத்தபடி ரொம்ப டி வி ல்லா பாக்க மாட்டோங்க
என்ன சீரியல் பாப்பீங்க
அ நாங்க வந்து சிறகடிக்க ஆசை
ம் நானும் பாப்ப
அ அது மகாநதி பாத்துட்ருக்கோ
ட்ரேரி அது ரெண்டு பாப்பீங்ளா
அ
அது ரெண்டு மட்டுந் தா பாப்பீங்களா
ஆமா அந்த ரெண்டு மாட்டுந் தா பாப்போ
தெ அலகியே அலகு பாப்போ ஐயனார் துணை பாப்பே ஆமாம்மா அது நல்லா இருக்கு
அ அ அ
ஐயனார் துணை பாப்பே
ஆ
அப்புறம் பாடியன் ஸ்டோர்ஸ் பாப்போ
அ ஆ
அப்புறோ அதள மூ பாப்போ
ம் ம் ம் ம்
எங்க அம்மா வந்து காலையில ஏய்ந்ச்சுனே எல்லா சீரியலூ பாப்பாங்க அதுக்கப்புறோ தா வேல செய்ய போவோங்க
ஆ வேலைக்கு போறாங்களா அம்மா
இல்ல இல்ல கிச்சன்ல வேல செய்றாங் அப்பறமா தா போவாங்க
சேர் சேர் சேர் சேர் சேர் சேரி
ஃப்ஸ்ட்டு சீரியல பார்த்துருவாங்க அஞ்சு மணிக்கே எய்ஞ்ச்சுருவாங்க
ஆ ஆ
தங்கச்சிய போய்ட்டு பஸ் ஸ்டாண்டுல விட்டு வந்து அதுக்கப்புமா சீரியல் பாக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா காலயில எந்த வேலையூ இருக் காது இல்ல அத்னால காலயிலே பாத் த்து முடிஸ்சுட்டு அதுக்கப்புறோ வேல செய்யவ்வே ஆரம்பிச்சா நைட்டு தா முடியும் வேல
அ ஆ ஆ ஆ ம் எந்த விஜய் டி வில பாப்பாங்களா
இல்ல நாங்க வந்து ஹாட்ஸ்டார்ல்ல பாப்போம் ஜியோ ஹாட் ஸ்டார்ல
ஹாட்ஸ்டார்ல்ல ம் ம் ம்
அதுலே எல்லா சீரியலூ வந்துரூ
வந்துரூம் நாங்க கூட அதா டி வில போட்டு காலய்யில திரூன்ற சீரியல் மட்டூ பாப்பே அவ்ளதா அதுக்கப்புறோ சமையல் பண்ணிட்டு சின்ன பையன ஸ்கூல்லருந்து கூப்ட்டு வரணோ பன்னென்ர மணிக்கு அது போய்கூட்டு வந்து ஆமா ஃப்ரீ கேஜி இப்பதா ஜாயின் பண்ணியிருக்காரு
சேர் சேரி ரொம்ப சின்ன பையனா
பன்னெண்டரைக்கு வருவாரு அவர கூட்டு வந்து அவருக்கு சாப் பாடு ஊட்டிட்டு அவரைன தூங்க வெச்சுட்டு மறுபடியூ பெரிய பையன கூப்பிட போனோ அவே மூன்ரை மணிக்கு வருவான் அ வந்தோட்னா அவ்ளோதா அதுக்கப்புறம் அவுங்க பாக்க ஆரம்பிச்சிருவாங்க
ஆ
டி வி நம்மளுக்கு தரவே மாட்டாங்க
நீங்க ஃபோன் பாக்க வேண்டியத் தான
ஆமா ஃபோன் பாக்குறதில்ல அதனால சேர் டி வி பாக்கட்டுன்னு விட்றது
சேரி சேரி
ம் சின்ன பையோ மட்டூ ஃபோன் கேப்பா சாப்புடும் போது அ குடுத்தா தா சாப்புடுவே ஆ அவென் மெரட்டுவா நீ குடுத்தா தா நா சாப்டுவே இல்னா சாப்ட மாட் செர்னே சரி போடா பொரவால்ல ஆ சாப்புலனாலூ பரவால்ல நீ
டி வி பாத்துட்டு சாப்டுன் சொல்லுங்க போன்ல வர்றதா டி விலயு வரு போன்ல வர்றதா டி விலயூ வரு டி வில போட்டு குடுக்கற சாப்ட்டு அப்டின் சொ
அது டி வில எதாவது ரைம்ஸ்ஸு அந்த மாரி பாத்தா கூட பரவால்ல அ ந்த மாரி பாக்க மாடிக்றாங்க ஒரே ரீல்ஸ்ஸா பாக்கறாங்க
அது ஒரு ஆப்ஷன்ருக்கு அது ஆஃப் பண்ணி விட்ருங்க
ஆ அப்டி இருக்குன்ன ஆ ஆ ரீல்ஸே வராதா அப்டி ஆப் பண்ணிவூட்டா
ஆமா
ஆ அந்த மாரி பண்ணணு ஒரே எப்ப பாத்தால் ரீல்ஸ்ஸு எதாவது ஒரு படம் பாருங்கடா எது பாருங்கடான்னா எப்பமு ரீல்ஸ் தா அவ பெரியவே பாக்றதுனால இப்ப சின்னவ கூட அந்த மாரி ஆயிட்டா நா எதாவ் ஒரு ரைம்ஸ் போடுறன்டா
ரீல்ஸ்லவு சும்மா ரீல்ஸு சும்மா நல்லதா வரதுல ரீல்ஸ்லையூ கொஞ்சோ இதாதா வரு பாத்து
அ அ அ அ அ அ அ அதுனால தா அவுங்க டி வி பாத்தா கூட பக்கத்துலே ஒக்காந்துருக் க வேண்டி இருக்கு என்னத பாக்கானுங்கன்னு போனு குடுத்தாலு பக்கத்துலே உக்கார வேண்டி இருக்
ஆமா வேல விட்டுட்டு உக்காரே இது இருக்கு அதுல யூட் டூப்ல வந்து இருக்கு பேரண்ட் லாக்குன்னு சொல்லிட்டு அது போட்டு வச்சிருங்க
அ அ அ அ
ம் ம் நீங்க என்ன பண்ணுங்க யூடியூப்லே போயிட்டு எப்டி வந்து இத ஆஃப் பண்றதுன் கேட்டீங்கன்னா வரு நீங்க அப்டே பண்ணிருங்க
அ அ அ அ அ அப்டி வேணா பண்ணி வெச்சர்ணு
போய் கடக்குது
ஆமா கண்டிப்பா ம் ம் ம் என்னா நம்ம இல்லாதப்ப என்ன பாத்தாலு நம்மளுக்கு தெரியாது இல்லயா ஆ அதுனால தா பாக்கற அவுங்களே வாய்ஸ்ல வருதுல்ல ரிக் காடு அத மாரி பேசி அவனுங்களே வர வச்சிக்கறானுங்க டைப் பண்ணா கூட பரவால்ல அந்த மாரி வாய்ஸ் அவனுங்களே என்ன தேவையோ வெசுக்கறானுங்க வச்சுட்டு அவனுங்களே பாக்கறாங்க
இப்ப எல்லாரு நம்பள விட ரொம்ப பிர்லியண்ட்டா இருக்காங்க
ஆமா ஆமா இப்புள்ள பசங்கல்லா அப்டிதா இருக்கானுங்க ம்
சின்ன வயசுலே வந்து எல்லா தெரிஞ்சிருது நம்ப இத படிக்கலா அது படிக்கலா இப்பவே அப்டின்னு தெரிஞ்சிருது நம்ம வந்து அம்மா சொல்லுவாங்க நம்ம அம்மா சொல்றது படிக்கலா அப்டின்ருக்கு
ஆமா முன்னாடி அப்டிதா நம்ம கேட்டோ அம்மா சொல்றதுதா படிக்கணு அப்டின்னு இப்ப அவுங்க என்ன சொல்றாங்களோ அததா நம்ம கேக்க வேண்டி இருக்கு அந்த மாதிரி ஆயிப்போச்சு ம்ம் ம்ம் காலத்துக்கு ஏத்தாப்புல மாத்திக்க வேண்டியதா ம்
ஆ அப்பறோ சொல்லுங்க
சொல்லுங்க சமையல் பண்ட்டாங்களா ஹெல்ப் பண்ணுவீங்களா ஏதாவ்து அம்மாக்கு
இல்ல இன்னும் பண்ல பண்ணா ஏதாச்சு பண்ண வேண்டிதா
சர் சி பொண்ணுங்களா இருக்றனால ஹெல்ப் பண்றீங்க
ஆமா
ம் நாங்கல்லா பசங்கள வச்சிருக்கோ என்ன பண்றது எல்லாமே நாங்க தா பண்ண வேண்டியிருக்கு
ம்ம்ம் செரி செரி
அ நாங்கள்ளா எங்க அம்மாக்கு மூணு பொண்ணுங்க
ஆ
அனால் நாங் அப்டே ஹெல்ப் பண்ணுவோ அம்மாக்கு
ஆ
ம் உ இப்போ உள்ள பசங்க எங்க பண்ணுது ஆமா ம் அவெ எ சின்னவல்லா உக்காந்த எடத்துல தண்ணி எடுத்துட்டு வா அப்டின்னு இப்பவே கேப்பா அந்த அடுத்த நிமிஷம் கே அவெ எதுத் சொன்ன ஒடனே நா கேக்லேன்னா அவ்ருக் கோவோ வந்துரு
ஆ
ஆமா அடுத்து ஒர் ரெண்டு நிம்ஷு லேட்டா கொண்டு போய் குடுத்தன்னா வேண்டா போ கோவ்மா இருக்கே அடிமா அதான்சு தெரினி போமாவே இருடா அவ்னுக்கு அம் எட்டாது மேலரு மா அதனால அவரு கேப்பா பெரியவ அவனே புடிச்சுப் ப்பா அந்த அக்கோபிநா வந்து மேல வச்சிர்க்கனால அது வந்து எட்டாது அதனால நம்ம புடிச்சு கொடுக்கணு அது கேட் ட அடுத்த நிம்ஷோ அது பண்ணனு பண்ணலேன்னா ஆமா கோச்சி பார் உன்ன போனா குல்ச்ட்டே போ அடம்பா சரி போடா அடே
ச்சேரி சரி
என்ன சமையல் பண்லான் ப்ளானு
தெர்ல இனிமேட்டு தா யோசிக்குணு
ம்
என்ன பண்ணுவானுன் தெர்ல லன்ச் சாப்ட்டு முட்ச்ட்டீங்ளா
ஆ
லன்ச்சு சாப்ட்டு முடிச்ட்டீங்களா
ஆ சாப்ட்டு முடிச்சாச்சு ஆ
எத்தன மணிகா சாப்ட்டு முட்ச்சிங்க
நாங்க இப்ப தா ஜஸ்ட் நவ்
செரி செரி ஃபோன் பேசதுக் முன்னாடியா
ஆமா ஆமா ஆமா ம்
இப்ப எப்டி சாய்ங்கால வெளாட வெள்ல போய்ருவாங்களா
விளையாட வெல்லம் போய்ருவாங்க வெள்ள போய் ஏதாவ் கிரிக்கெட்டு எ சின்ன பைய கிரிக்கெட்னா ரொம்ப வெளாடுவா ஆமய் இப்ப ரொம்ப வெயிலு அதனால ஒரு ஆறு மணி ஆயிட்னா ரெண்டு பேரு போயி் கொஞ்ச நேர சைக்கள் ஓட்டுவானுங்க அப்றோ கொஞ்ச் நேரோ கிரிக்கெட்டு அந்த வாலிபாலு அந்த மாரி இர் தோ ஒன்னு வெளாடுவாங்க
ஆ வீடு எல்லா இருக்க விளையாட
ஆ விளையாடல்லா பெரிய இடம தான் இருக்கு எங்க தெருவே கொஞ்சோ பெரிய தெருவாதா இருக்கு அதனால சாயங்கால ஆயிட்டா எல்லா பசங்களும் வருவாங்க என்ன எல்லாந்த பக் கத்துல இருக்கறவங்க எல்லாமே பொண்ணுங்களா இருப்பாங்களா எங்க வீட்டுலதா ரெண்டு பசங்க
ஆ
அதனால பொண்ணுங்கள் விளாடுறது இவனுங்களுக்கு செட் ஆகாது
ஆமா
அதனால இவனுங்க தனியா இவனுங்க ரெண்டு பேரு விளாடுவானுங்க பொண்ணுங்க சும்மா உட்காந்து ஏதாவது விளாடுங்க ஓடுங்க இவனுங்களுக்கு ஓடணு ஒரு இடத்துல நிற்க முடியாது
ஆமா ஆமா
அதனாலும் செரி இவங்க ரெண்டு பேர விளாண்டுகிடுவாங்க ம்
செரி தோழி வைக்கிறேன்
செரிங்க தோழி